ம்மா வ வணக்கம் சமீபமா வந்து படம் எதாது பாட் பா ஒரு படோ போயிருந்தே ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் கருப்பு படோ ரிலீஸ் ஆயிருந்ததுல்ல அந்த படத்துக்கு போயிருந்த அந்த படோ வந்து பாத்தீ ங்ன்னா நல்லா இருந்து ச்சு மொதல் அ பாதி வந்துப் பாத்தீங்கனா ரொம்பவே நல்லா இருந்து ச்சு கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பா இருந்தத அடுத்து என்ன நடக்க போது அடுத்து என்ன நடக்க போ அப்டிங்கற மாதிரி ரொம்ப ஆர்வமூ ட்றவகைல ந்தது ஆனா அந்த முதல் பாதிக்கு அப்றமா இரண்டாவது பாத்தீங்கனாக்கா அ இரண்டாவது பாதி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த முதல் பாதியா உடய எதிர்பார்ப்ப வந்து இது பூர்த்தி செய்யற விதமா வந்து இல்ல அப்டினே
ஆமா
நீங்க ஆ சமீப மயகாது
இல்லிங்க நா படோ எதுமே பாக்கல லாஸ்டா பாத்தது அந்த விஜயோட அந்த மூவி மட்டுந்தா அதுவு இது ஓன்ல பாத்தமே அவ்ளோதா தேட்டர்கல கூட பாய் போய் பாக்கல அந்த ஜனநாயகம் மூவி ஏ அதுவு பாதி பாத்தோ அதுக்குள்ளயே நம்ம பொண்ணு இருக்காங்கள அவுங்ளுக்கு தூக்கோ அப்டி கண்ணா சொ திட அப்டின் சொல்லி கூட்டு வந்ட்டாங்க
தேட்டர்ல இன்னு ரிலீஸ் சே ஆவலேங்க
இல்லங்க தேட்டர்ல வர போதுன்னு சொல்லிட்டிருந்தாங்க ஆனா இன்னு வர்ல ஆனான் ஃபோன்ல தா வந்துருச்சு அந்த மூவி அதுல அப்டின்ற மைண்ட் செட்ல இருந்தோ ஆனா அதுக்குள்ளே ஃபோன் அதுல நாம பாத்துட்ரு கொம் போது ஏ பொண்ணு வந்து பாக்கவு விடல அவளுக்கு தூக்க வருதுன்னு சொல்ட்டு எ நீ ஏ இழுத்துட்டு வந்த தூங்க வச்டாங்க அதுனாலே நம்ம பா னோ என்னாச்சி பாதி கூட பாக்கல இன்ட்ரவல் வரைக்குங்கூட நா மாட்லயா அதுக்குள்ளயே முடிஞ்சிச்சு படன் பாத்ததே இது லாஸ்ட் அதுதா அந்த பாதி புடுங்ல மத்தே பாக்கல இதே ஹபிபீ பட நல்லா இருக்குன்னு சொல்லிட்ருக்காங்க வேணா அத போய் பாக்கணு தேட்டர்ல போய் பாகக்கணுன்னே அதும் போய் பாக்கணு
கருப்புக்கு அப்புறமா வ ந்து பாக் கலா இனிமேதா பாக்கணு தேட்டருக்கு போற வாய்ப்பு இல்ல அது எப்போ ஓ டி டி ல வருதுன்னு வெயிட் பண்ணிட்டு ஓ டி டி லதா பாக்கணுட்டு இருக்கே ஆஹ் கருப்புக்கு அப்புறமா பாசிகனா க்கா த்ரிஷ்யம் தரீ வந்து வெளியிட்ருந்தாங்க அந்த த்ரிஷ்யம் த்ரீ வந்து பாக்கணு அப்டின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்து எங்க கொழுந்தனாரு வந்து சொல்லீட்ருந்தாரு போலா எல்லாரு சேந்து பாத்திங்கன்னா ஒன்னு டூ வு பாத்திருந்தா தா த்ரீ புரியு அப்டின்னு வந்து சொன்னாங்க ஆனா அப்ப வீட்டுல வந்து கெஸ்ட் எல்லா இருந்ததுனால வந்து அந்த ஒன்னு டூ பாக்கறதுக்கு வந்து நேரங் கெடைக்கல அதனால அந்த த்ருஷ்யம் த்ரிக்கு வந்து போக வே முடில கடைசி வரைக்கு அப்பறமா எங்க வீட்டுக்காரு பாத்தீங்கன்னாக்கா எதோ தற்சமயமா யூ டியூப்ல எதோ சும்மா வீடியோ ஓபன் பண்ணும் போது டி வி ல பாத்தீங்கன்னா எதோ பிளாஸ் ட் அப்டின்னு ஒரு படத்தோடைய ட்ரைய்லர் வந்து பாத்ருக்காங்க போல அந்த ட்ரைய்லர் பாத்துட்டு அவுங்ளுக்கு ரொம்பவே புடிச்சி போச்சி அந்த டெய்லரு என்னையு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் அதா நா ட்ரெய்லர் பாத்தே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அது வந்து இத்தனா தேதி ரிலீஸ் ஆவுது நம்ப வந்து போலா அந்த படத்துக்கு அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்ருந்தாங்க சம்பந்தமே இல்லாத என்ன சொல்றது அர்ஜுன் ஹீரோ அப்றமாட்டு வந்து அபிராமி ஹீரோயின் அது வந்து ஒரு யார் சுத்தி குடுக்க தெரியாய் ஹுரோயின் அப்டின்னாதானே நம்ளுக்கு வந்து ஆர்வோ வரு அந்த படோ ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி இப்போ ஹபிபீ மாரியான படம்லா ரிலீஸ் ஆனது அப்றமாட்டு அவருடைய ரிவியூலா வந்து நல்லா இருக்குன்ன போது நம்ப போவோ ஆனா ரிலீஸ் ஆவறத்க்கு முன்னாடி வெறு ட்ரெய்லர மட் நம்பின நம்ப வந்து ம்ச் ஒரு ஆ என்ன சொல்றது லோ பட்ஜெட் படமா இருக்கட்டு இல்ல ஒரு தெரியாத ஹீரோ தெரியாத ஹீரோயின் அந்த மாதிரியான படத் எப்பவோ பெருசா விருப்பப்பட மாட்டோ இல்ல அதனால நாங்க வீட்ல எல்லாருமே வந்து வேண் நா வேண்டா அப்டின்னு சொல்லிட்ருந்தோ எங்க வீட்டுக்கார் இல்ல நா போயே ஆகணுன்ற படத்துக்கு அதாது த்ரிசியமா இல்ல அந்த பிளாஸ்டா அப்டின்னு யோசிக்கும் போது த்ரிசியம் கண்டிப்பா ஒன்னு டூ பாத் பாத்தா த்ரி புரியு என்னதா அந்த படோ நல்லாவே இருந்தாலு போயி ஒன்னு டூ பாக்காம ம்ச் புரியாம வறதுக்கு நம்ப வந்து இந்த படத்துக்கே போலான்னு சொல்ட்டு எல்லாரு கன்வென்ஸ் பண்ணி ஒரு வழியா கூட்டு போய்ட்டாங்க ஆனா போய் பாத்தா உண்மையா சூப்பரா இருந்ததுங்க படோ எதிர்பாக்கவே இல்ல அந்த அளவுக்கு நல்லாருக் போன் சொல்லிட்டு நாங்க போகும் போது இன்னொருத்தவங்கள கூப்ட்ருந்தோ அவுங்க வந்து பாத்தீங்கன்னா நாலா வர்ல நல்லா நீங் போய் தூங்கிட்டு தா வர போறீங்க இப்டி யாருமே தெரியாத ப டேரக்டர் யாருனு தெர்ல படத்துக்கலா அதா நீங்க போறீங்க அப்டினு அவரு சொல்லி அம்ச்சாரு பாத்தா அப்ற நேக்ஸ்ட்டே அவரு கேக்குறாரு எப்படி இருந்துச்சு படனு போது படார்ந்தது படோ நீங்க வந்திருந்துருக்கலா நீங்க தா மிஸ் டிங்க அப்டின்ற மாதிரி இந்த மாதிரிதா ஒரு சில படங்கள நம்ம அந்தளு எதிர்பார்த்திருக்கவே மாட்டோ. ஆனா வந்து ரொம்ப நல்ல இல்ல என்ன சொல்றது ஒரு நல்ல கதையா இருக்கு அந்த மாதிரி அந்த மாரி ஏதாவது ஒரு படோ நீங்க பாத்து பெருசா எதிர்பார்க்காம பாத்து உங்கள வந்து
எனக்கு வந்து அந்த பாகுபலி படம் எல்லா ரிலீஸ் ஆகும்போது எனக்கு வந்து அந்த மாரிஸ்டோரிலா பிடிக்கவே பிடிக்காது. கட்ட இருந்தாலு எல்லாரு அப்ற கம்பல் பண்ணி கூப்றாங்களே அப்டினு சொல்ட்டு தா போனோ பார்ட் ஒன் ஃபஸ்டே போணு போகும்போது அந்த படத்தோட எஃபெக்ட்டு சவுண்டு எஃபெக்ட்ஸு படம் எல்லாமே வந்து அந்த எல்லாரோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்தது இந்த கார்த்தி கூட ஆக் இதுலா ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு அவரோட ஆக்டிங்லா அலாரமும் புடிச்சிருந்து ஆனா அந் இந்த மாரி ஸ்டோரிலா நா பாக்க மாட்டே அந்த பழங்காலத்து அந்த மாரி சொல்வாங்களா அந்த மாரி அத அதெல்லா அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எடுக்கறதில்ல அதா போய் பாத்தே அந் அந்த பட எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அது மைன் பாட் டுஉ வருது அது சரிப்பா, இது அதுக்கப்பற பா உட்டு வந்துருச்சு அது கூட ஆமா நானு பொன்னியின் செல்லந்தா பேரு அஹ் கார்த்திக்கு சொன்னதுக்கு அப்புற தா‌ நாபக வருது பட பெரிய மாத்தி சொல்லிட்டு பாகுபலி டூ கூட போய் பாத்தே பட் இந்த படோ வந்து போலீசா நடுத் டூ ஆமா அந்த மைண்ட செட்ல தா பொண்ணீயன் சொல்வன் டூ கூட வந்துச்சு சொ ட்டு ரொம்போ பெருசால போய் போய் பாத்தோ பட் அந்த பார்ட் ஒன் பாத்ததுல இருந் தே இது பாக்கும்போது கொஞ்சோ அவளோவ நா இது புடிக்கல பாகல அப்அப்போ இருந் ரெஸ்ட் எழுதிரு நா ஒ கதல் கதலால்ல ஆ பட் இருந்தாலு ரெண்டாவது பாட் பாக்கு போது அவ்ளோவா எனக்கு புடிக்கல அதன அ மேபி நெறையக் படத்துக்கு போறதே இல்ல படத்துக்கே போறக் எனக்கு ஆர்வோம் மூவிதா ரொம்ப பிடிக்கு
ம் ம்
படலா ரொம்பிடிக்கு இன்ட்ரெஸ் பிச்சா பாப்பே ஆது ஒரு படோ ரிசென் தன் ரிலீஸ் ஆய் இல்ல இது கொஞ்ச நாள் முன்னாடி அப்போ இ யே நீ படோலா பாக்குறதுக்கு எல்லாரு ஃபேமிலியோட போனப்போ கொழந்தைங்கள அலோட் பண்ண மாட்டே அப்டின்னு சொல்ட்டாங்க செரி என்னடா இவ்ளோ தூரோ படத்துக்கு இல்ல கொழந்தைங்களே அனுப்ப மாட்டேனு சொல்றாங்க வேற என்ன நீங்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க எப்டி நம்ம கொழந்தைலா விட்டுட்டு நம்ம போவ முடியாது சே வேண்டான்னு சொல்லிட்டு சுத்தி பாத்துட்டு நெக்ஸ்ட் டைம் எப் அல் போய் பாத்துக்கலா இல்லனா ஃபோன் வந்துச்சுன்னா பாத்துக்கலா அப்டின்னு சொல்லி எப்ப அட்சிங்க பைய
நீங்க சொன்ன மாதிரி அந்த பாகுபலி படோ வந்து உண்மையாவே வந்து யாருமே எதிர் பாக்கலா அந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா அந்த பாகுபலிய பாத்துட்டுதா வந்து ஆ பொண்ணியின் செல்வனு அதே மாதிரி இருக்குனு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா பாத்தீங்கன்னாக்கா அந் அந்தளவுக் கு எதிர்பார்ப்பு வந்து அது அந்த படோ நெறவேத்தல அப்படின்னே சொல்லலா கண்டிப்பா நீங்க சொல்றீங்க இல்லயா பேய் படோ அந்த மாதிரி புடிக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் திரில்லரு ட்விஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற படங்க ள் வந்து எனக்கு வந்து ரொம்பவே புடிக் கு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி எதிர்பார்ப் பே இல்லாம பாத்து புடிச்ச படத்துல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த கண்ணும் கண்ணும் கொள்ள அடித்த அந்த படோ வந்து ரிலீஸ் ஆவமோது அந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ரமோஷனே கெடையாது ஒண்ணுமே கெடை அது ஆனா அந்த படோ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹிட் ஹிட் னுக்கா அந்த படம் ரிலீஸ் ஆயி ஒரு மாசத்துல லாக் டவுன் போட்டாங்க திருப்பி அந்த லாக்டவுன் லா ரிலீஸ் ஆயி தியேட்டர் ஓபன் பண் னாங்க இல்லையா அப்ப வந்து நெறைய படலா ரிலீஸ் ஆவாம ஹோல்டுல இருந்தது அந்த டைம்ல கூட வந்து தேட் ர்ல அந்த பட தா ஓடிட்டு இருந்தது அந்த சமயத்துல நாங்க போய் அந்த படத்த வந்து தேட்டர்ல பார்த்தோ ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒருவாட்டி பாத்துட்டோந்தா வீட்ல ஆஹ் அந்த லாக்டவுன் காலகட்டத்துல அப்பவே ஓ டி டி ல வந்துருச்சு அது சரி இருந்தாலு பரவாயில்ல சூப் அரா இருந்தது பட இன்னொரு வாட்டி நம தேட்டர்ல போய் பாக்கலா அப்டின்னு சொல்லிட்டு சரி போய் பாக்கலாம்றதுக்காக மறுபடியும் போய் பாத்தோ அந்தளவுக் அது வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது அந்த பட அப்படின்னே சொல்லலா
ஆஹ் அல அந்த துல்ஹார் சல்மான் இந்த படந்தானே
ஆஹ் ஆமா ஆமா துல்கர் சல்மான் இருப்பாங்க அப்பறமா அட்ட இந்த டி வி ல உள்ளவர் ஆங்கரெக்ஷன் அவர்
ஆமா ரக்க்ஷன் ஆஹ் சரிங்க சார் அம்மா நல்லாதா இருக்கு நானு டிவிலதா பாத்தே இது தவிர தேட்டர்ல எல்லா போய் பாத்தது இல்ல
உம் உம்
இல்ல
உம் ம்
ஃபஸ்டே போனதே இல்ல
நா வந்து பாத்தீங்கனா நானுமே அ மாதிரி தா கல்யாணதுக் முன்னாடிலா தேட்ருக்கு வெரல் விட்டு என்னிடலா கரக் டா மூனே மூ மூனு வாட்டி தா போய்ருக்கே சின்ன வயசுலருந்து கல்யாண ஆகுற வரைக்குமே வெரூ மூனு வாட்டி மட்டுதா போய்ருக்கே அதுவு பாத்தீங்கனாக்கா அம்மா அப்பா கூடலாப் போனது கெடையாது யாராச்சோ மாமா அந்த மந் திரி யாராவ்து கூட்டிட் போவாங்க அதுவு எல்லா ஃபேம்லில உள்ள கசின் எல்லாரு சே தேந்துப் போவாங்க அந்த டைம்ல கெஞ்சி கூத்தாடி அந்த மாதிரி தா வந்து வந்து போய்ருக்கே ஞாபகோ ஆனா இப்போ கல்யாண்துக்கப் அப்றோ பாத்தீங்கனாக்கா நெறைய ஆஹ் ஏப் போலா நம்ளுக்கு வந்து வெளி
ஆ ஆப்போசீட்டு நீங்க சொல்றீங்க அப்டியே ஆபோசீட் தன்னா எங்க அப்பா வந்து டைம்லருந்து நெறைய படத்துக் கூப்ட்டு போவாரு கொஞ்ச ரிலீஸ் ஆனா படத்துக் கூப்ட்டு போய்டுவாரு ரிலீஸ் ஆனா படத் கூப்ட்டு போய்டுவாரு இப்ப கல்யானோ ஆன த்துக்கப்புறந்தா அவுங்ளு போறதில்ல அம்மா வீட்ல நாங்களு போறதில்ல எல்லா இப் ப மாறிச்சின்ற மாறி இப் நாங்க அப் டி ஆயிட்டோ ஃபஸ்ட்ல்லா போய்டுவோ ஒரு படோ ரிலீஸ் ஆனாலு டக்குன்னு கூப்ட்டு போய்டுவாரு சொல்லவே தேவல எங்க அப்பா ரிலீஸ் ஆனாவே தேட்டர் கொஞ்ச ஃரீயா இருக் கு அப்படின் தெஞ்சாலே கூப்ட்டு போயிடுவாங்க இப்போலா கூட்டு போங்கன்னு சொன்னாலு கூட்டு போ மாட்டேன்றாங்க உம் சொன்னா அவர் சொல்ற ஒரே வார்த்த உங்க வீட்டுக்காரர்ரோட கூட்டு போமா அப்டின்வாரு இவர்ட்ட சொன்னா ஐயோ நாலா வர் ல நீ வேணுனா உங்க அம்மா ஃபேமிலியோட போ அப்டின்னு வாங்க ஆமா இப்பா இப்போ நடக்கற சிச்சுவேஷன் அது தா இதுவே நறைய எடத்துக்கு நாங்க எங்க அம்மா கூட தா வருவாரு பட் அவ்ளவா இல்ல வருவாங்க சும்மா கொஞ்ச நேரோ அவ்ள தா போயிடுவாங்க அது நாங்க வந்து எங்க போற தா இருந்தாலு அம்மா கூட ஏனா எங்க மாமனார் மாமனார் அவங்களு வர மாட்டாங்க
உம்
எல்லா எங்க அம்மா கூட தா அம்மாவோட சொந்தோ சரிங்க நா கணக் நன்றி